ஹலோ நல்லா இருக்கேங்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
ஓகே ஓகேங்க்கா வீட்ல எல்லாரு எப்டி இரு காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க அப்றோ பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுருச்சிங்ளா
ஆ சாங்கோ ஸ்டார்ட் பண்ட்டாங்க அகா பொயிட்ருக்காங்க டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு
ஓகே ஓகே
பாப்புக்குன்தா அப்டியே போகுதுங்கா இன்னு கொஞ்சோ அந்த ரொட்டீனுக்கு வரல வெக்கேஷன் லீவ்ல இருந்து இப்பதா கொஞ்சோ ஓரளவுக்கு வந்துருக்காங்க
ம் இங்கேயு அப்டிதா இன்னு ஃபுல் ஃபில்ஜ்டா அந்த இதுல பண்ணல
ஆமா ஆமாங்க
ஆனா ஓரளவுக்கு அப்டியே இன்னு அப்டியே இதா செட் ஆயிடுன் நெனக்கிறே
ஓகே ஓகேங்கா எங்கயுமே இன்னு இது ஆகல அந்த வெளையாட்டுலயே இருக்காங்க
அதா அதா அதா அதா
உ வ காலையில எ நேரமா எந்திரிக்கிறது மட்டு கொஞ்ச சீக்கிரமா எழுப்பி விட்டு அத மட்டு பண்ணிட்ருக்காங்க அப் எப்பயுமே நைட் லீவ் அப்போ எல்லா குட்டிஸ் நெறையா இருந்தாங்க தூங்குறதுக்கு டென்னுக்கு மேல ஆயிடு கீழ இருந்து வெளையாண்டுட்டு வர்றதுக்கு
அதா அதா அதா அதா அவுங்களுக்கே என் அவுங்களுக்கு என்ன ஒரு ட்டு ஒ ஒரு ஒரு வாரோ அதுக்கப்பறோ அந்த ரொட்டீன் அப்டியே செட் ஆயிடுன் நெனைக்
ஆமா ஆமாங்க்கா
பாப்போ மே ம் கூடலெல்லா கொஞ்ச அப்டியே இதா
மிங்கிள் ஆமா இன்ன ஸ்கூல்லயுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இது ஆகல
ஆமாம் மேம்கே இன்னு ஒவ்வொரு ஸ்டூண்ட்ட பத்தின ஃபுல் டீயல்ஸ் அவுங்க சொல்றதுக்கான இருக் க்காது ஃபுல் டீட் டெயில்ஸுங்குற விட இப்ப இவாங்க எப்டினு நம்ம அவுங்ககிட்ட கேட்டோன்னா அவுங்ககிட்ட சொல்றதுக்கு பெருசா எதுவு இருக்காதுன் நெனைக்கிறே
அப்டின் தா நானு நெனைக்கிறே இப்பதாக்கா அ அவுங்களுக்கு தெரியுமா இருக்கு
ஆ அதுனால செரியா போய்டு போ போன்னு
ஓகே ஓகேங்க்கா
ம்
ஹோம் ஒர்க்ல்லா பண்ணிர்றாங்களாக்கா
ஆ பண்ணிட்றாங்க எடுத்து வைக்கிறது கொஞ்சோ சிரமமா இருக்கு எடுத்து வெக்க சொல்றது
ஓகே ஓகேங்க்கா
அ வச்சுருச்சுன்னா முன்னாடி எல்லா வச்சுருச்சுன்னா கரெக்டா பண்ணிரு இப்ப வந்து நம்ம கரெக்ட் ட்டா நம்மளாலையு ஒக்கார முடியலையா அ அவ்ளோ நேரோ உக்காந்து நமக் குல்லா அதுல நெறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கு அதுனால ஒக்கார வைக்குள்ள இங்கேயாவது நம்ம எங்கடா நமக்கு கெடைக்கு எந்துர்ச்சு ஓட்லா அப்டிங்கிற மார் ர்த்த பாக்குதுங்க
ஏ இதுவு அது எதா பண்ணதுங்க்கா கொஞ்ச அந்த சைடுப்ப பிண் பண்ணடா அப்டின்டு அந்த சைடு பொயிட்டு வந்தே உக்கார் நீ வெளையாண்டுட்ருக்கு
ஆமா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்டிங் வரைக்கு அவுங்க கிட்ட உக்காந்துட்டே இருக்கணு முடிக்கிற வரைக்கு அதுலயு நடுவுல எதாவது ஆ இப்டி எதோ ஒன்று சொல்லிட் இருந்தோன்னா அதுல வேற எதுங்கயோ கத புடுச்சுக்குதுங்க அங்க மேம் இந்த இது நடத்தும்போது அப்புடி சொன்னாங்க இந்த கத சொன்னாங்க அந்த கத சொன்னாங்கனு ஒரு மூணு ஹோமர்க்க முடிக்கிறதுக்கு எவ்ளோ நேரோ ஆகுது
நா எ இல்ல நெஜமாலுமே நா எங்ளுத்தா பெரிய இதுன்னு நெனச்சிட்ருந்தே
அ இது எல்லா அப்டி மாறிட்ருக்கு ஆனா வி வைக்கண்டு ஆனா அவங்கவங்க எது எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் எது குடுக்கல போல ரீடிங் மட்டுந்தா குடுத்துருக்காங்க அன்னைக்கு அதா நெனச்ச எதுக்கு ரெண்டு நாள் லீவுட் டு எதாவுது வொர்க் குடுத்துருக்கலாமே
ஆமா ஏத இங் இந்த ஹிந்தி படிக்க போனாங்கங்க்கா இவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதோ ஹிந்தி டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்களா அது வந்து அப்ரோ இங்க இவ்ளோ பண் அதையு உக்காந்து இன்னைக்கி கிளாஸ்ல படுச்சிட்ருந்தாங்க ஹிந்தி கிளாஸ்ல
ஓ செரி செரி செரி
என்ன பண்றாங்கன் தெரில நானு ஹோம் ஒர்க் குடுப்பாங்க உக்காந்து படிக்க வெக்கலா சி எழுத வெக்கலான்னு பாத்தா
நானு வந்தொன்ன கேட்ட நாளைக்கு ரெண்டு நாள் லீவ்வுல்ல ஹெவியா ஹோம் ஒர்க் குடுத்துருப்பாங்க அப்டின்னு கே கேட்டா இல்லமா எனக் ரைட்டிங் ஒர்க் மட்டுந்தா இருக்கு ரீடிங் ஒர்க் மட்டும்தா இருக்குது ரைட்டிங்கே இல்லன்ட்டாங்க பயங்கர ஷாக் ஆயிருச்சு அப்பரோ டைரி எடுத்து பாத்தா அதே மாதிரிதா இருக்கு
இப்ப லீவ் அப்ப கொடுக்க மாட்டாங்க ஸ்கூல் போறப்போ குடுக்காம இருந்தாங்கன்னா கூட சரி கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கட்டுன்னு உட்லா லீவ் அப்போ கொஞ்ச நேரமாது உக்கார வெச்சா பரவால்ல
ஆமா அவுங்களுக்கு இதே சாக்காடுன்னு சொல்லி ரீடிங் வேனா ரீ
ரீடிங் தானா ஆமாங் கா இங்யு அதேதா ரீடிங் தானே மம்மி பொறுமையா பண்ணிக்லா
அதேதா அ அதனால இப்ப எது என்னால ஒரு இது பண்ணவே முடில இந்த வர்ஷோ எப்டி போகு அப்டிங்றதே ஒன்னு தெரியல
இ நீங்களு இதே சொல்றீங்களே நானு இதேதா இவங்க அப்பாட்ட சொ சொல்லிட்ருந்த என்னால முடில நா டியூஷன் அனுப்ச்சு உட்டர்ற ஆ உக்காரவே மாட்ட வீட்ல பெரியவங்களா இருக்காங்ளங்ளாங்க்கா அவுங்க எப்பட்ருந்தாலு டிவி பா க்கறாங்க சீரியல்ஸ் பாக்கறாங்க நம்ம உள்ள கூட்டிட்டு வந்து டோர க்ளோஸ் பண்ணாலு அவங்களுக்கு கவனோ பூரா வெளிலயேதா
ஆமா கண்டிப்பா நம் என்னதா தனியா இது பண்ணாலு நாங்களு இப்டிதா பண்ணுவோ இங்கியு வீட்ல வந்து அ குட்டிப்பாப்பா இருக்கறனால அ நெறைய டிஸ்ட்ரேக்க்ஷன்ருக்கு ஆ செரி அன்னொரு ரூம் தனியா போயி கதவ சாத்திட்டு பண்லா அப்டினாலு அவளுக்கு அந்த இது வரமாட்டிகுது
நா வரமாட்டிக்குது ஆமா நமக்கு நம்ப உக்கார வெச்சம்னா நம்ம மேலதா என்னடா உக்கார சொல்றாங்களேங்கறதுதா வந்து உ உக்கார்றாங்க அவுங்க முடிக்கனு நெனச்சு உக்கார மாட்டிக்கிறாங்க
ஆமா அதாவது ஒரு கடமைக்கேனு வந்து பண்ணி முடிச்சுட்டு போய் னு அப்பிடிங்கறதா பாக்கறாங்களே தவர அதுல அவுங்க இன்வால்வ் ஆகி அந்த ஹோம் ஒர்க் அது பண்றதே இல்ல மனசுல பதியுதானே தெரில அவுங்க பண்றது ஏதோ நம்ம சொல் சொல்றத பண்றோ அப்புடிங்கற மாரி டக்குன்னு முடிச்சுட்டு முடிஞ்சிச்சா அத எடுத்து வய்ண்டப் பண்றது கூட கெடையாது நா போற போற நீங்க பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்ட்டு அந்த எப்படா முடியுங்கற மாரி ஒரு இது ஆயிருச்சுங்க அது
ம்
அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா அது அவங்ளுக்கு கஷ்டோ ஆனா அவ உட்காந்து படிக்க வைக்கிறது க்கு அவங்களா இன்வால்வ் ஆகி கொஞ்சோ படிச்சாங்கன்னா அவங்க நல்லா இருக்கு
அவங்கப் அவங்களுக்கா இன்னு கொஞ்சு தோணுனு நெனைக்கிறே கிளாஸ்ல கொஞ்சு ஸ்ட்ரிக்டா மேபி புடிச்சாங்கன்னாக்கு இது வருமா இருக்கு போன வருஷோ
கே மேம் கிட்டல்லா நல்லா இது இருந்துச்சு
ஆமா
பயோ பயோ இருந்துச்சு ஐயோ ஜி கே புக் எடுத்துட்டு போக கூடா இல்லனா மேம் திட்
இவங்களுக்கு இருந்துச்சுங்கா மேக்ஸ் மேம்ம பாத்தா பயோ இப்ப இருக்கிறவங்க வந் வந்து அவங்க எது சொல்றது இல்லையா என்னன்னு தெரியல ரெண்டு நாளா வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஹோம் ஒர்க் பண்ண முடியல தமிழ் மட்டு அடுத்த நாள் எந்து பண்றனுச்சு நைட் அந்தன்னிக்கு ரொம்ப லேட் பண்ணிருச்சு தூங்க டென் தேர்டி பண்ணிருச்சு காலையில எந்திரிக்க முடில எ அப் அப்புறோ எந்திரிக்கிறே அப்றோ எந்திரிக்கிறேன்டு செவன்ர்டிக்கு மேல ஆயிரிச்சா அதுக்கு மேல எழுதுச்சுன்னா லேட் ஆயிரு அந்த அன்னைக்குத்தது பெண்டிங் ஆயிருச்சாங்க ஆ மறுபடியு அடுத்த நாள் வந்து அன்னைத்து ஹோம்மர்க்கு அதுக்கு முந்தன நாள்த்தது ஹோம்வர்க்கு இந்ந மூணு நாளா வந்து டிலே ஆயி டிலே ஆயி இன்னு
இல்ல அவங்க செக் பண்றதே இல்ல போல டெய்லயு கரெக்ஷனே பண்றது இல்ல நானு பாக்குறே எழுதிவிட்டு ஹோம் ஒர்க் அவங்க எதுவுமே செக் பண் முன்னாடிலா கரெக்ஷன் பண்ணுவாங்க அன்னைக்கு இது பண்ணிருப்பாங்க அப்பதா செக் பண்ணி ருப்பாங்க இவங்க செக்கே பண்றது இல்ல போல இன்னு இது வரைக்கு எதுவு கரெக்ஷனே பண்ணல
நானு அதுதா அப்படியேதா இருக்கு நானு கேட்டே ஏடா மேம் பாக் க்லியா நா பாரு நீ ஹோம் ஒர்க் பண்ணலனா நா டைரி சைன் பண்ண மாட்டே ரெண்டு நாளா பண்ணலங்கா அவங்க எதுவுமே கேக்கல போன வருஷோ போ இல்ல அப்படினா போடு மேம் திட்டுவாங்க நா பண்றேன்ட்டு பண்ணிரு
ஆமா இவங்க இன்னு பெருசா எது ஆ பெருசா சிரிட்டா புடிக்கலேன்தா நெனைக்கிறே ஏ அவங்களோட என்ன இதுன்னு தெரிய இ ஒரு மேம் ஜென்ரலாவே அப்படிதா லிபரலா இருப்பாங்களா இந்தவங்க இல்ல கொஞ்ச நாள்வுட்டு புடிக்கலான்னு நெனைக்கிறாங்களான்னு தெரியல
தெரியல இவங்க அப்பாவு அதேதா கேட்டாங்க அவங்களா
இவங்கள எல்லா இந்த மாரி எல்லா இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா உக்கார மாட்டாங்க கண்டிப்பா படிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சைடு இருந்து கொஞ்சோ ஸ்ரிட்டா இருந்தா மட்டு தா படிப்பாங்க மேம் கிட்ட அந்த பயோ இருந்தா மட்டு தா நடக்கு அதனால இல்லன்னா
அவங்க அவங்க சொன்னாதா அது
ஆமா இல்லன்னா கொஞ்சு நாள் பா பாத்துட்டு கோட்டேலி எக்ஸாம் வரைக்கு நாமளே சொல்ல வேண்டியது நீங்க கொஞ்சு ஸ்டரிக்டாவவே இருங்க
நா சொல்லிட்டு தா வந்தேன் கான அன்னைக்கி என்னமோ பண்ணனாங்களா என்னது வெளையாண்டுட்டே இருந்துச்சு ஒரு மாரி லததாஜிகளா அமைதியா உட்காந்துகிட்டே இருந்ததா அந்த கான்சன்ட்ரேஷனு இல்லாம
ஓ மேம் சொன்னாங்க
கட ஆ கிளாஸ்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க செரி மேம் அவங்க த தப்பு பண்ற படிக்கிற விஷயத்துல நீங்க என்ன பனிஷ் பண்ணாலு நா வந்து கேக்க மாட்டே நீங்க என்ன வேண்ணாலு ஏன்னா படிக் கணு அவங்கள நீங்க என்ன பனிஷ் பண்ணாலு எனக்கு ஓகே தா நா வந்து ஸ்ரீகா் ஒய பேரண்டா வந்து நாங்க எதுவு கேக்க மாட் டோ அப்டின்னு சொல்லிட்டு தா வந்தே ஆனா வந்து அவங்க அதுக்குக்கான ஒரு இதே இல்ல அவங்களுக்கு அவங்ககிட்ட மே பி அவங்களோட இன்னு கொஞ்ச நாலுக்கு இது ஆகுமா என்னன்னு தெரியல
இருக்கலா இருக்கலா அவங்க அவங்களோட எப்டி விட்டு இருக்காங்க தெரில செரி ஸ்டார்டிங்லயே ரொம்ப இன்னு ஒன் வீக் தா ஆயிருக்க மாரி அவன் கொஞ்ச நாள் தா ஆயிருக்கு ஒரு நாள் அவங்க கொஞ்ச நாள் பண்ணிட்டு பண்லான்னு நெனைக்கிறாங்களா இல்ல எப்டி அவங்க மைண்ட்ஸில் வெச்சுருக்காங்கன்னே தெரியல
ஆமா ஆமாங்கா
அதா பாப்போம் ஒரு எக்ஸாம் இப்ப நெருங்க நெருங்கதா தெரியு அவங்களோட இது எப்டி இருக்கு
ம்
நம்ம இந்த மாரி யோசிக்கிற நெலம ஆகி போச்சு ஆக்சுலி அப்டியே ப்போசிட்டா இருந்துதுன்னா நல்லா இருந்திருக்கு ஸ்ட்ரிக்டா புடிக்காங்கன்னா சொல்லவே வேண்டியதுல்ல நம்ம சொல்ல இப்ப ஹோம் ஒர்க் எடுத்துவைன்னு சொல்லவே தேவல்ல அதுங்களே ஆமா அது ங்களே வந்து ஒரு பயம் என்ன இன்னைக்கு ஹோம்ர்க் பண்ணனு மேம் திட்டு வாங்கன்னா அது இருக்கு ஏன்னா போன வருஷோ இருந்துச்சு நல்லாவே ந பாத்தே பாப்பா கிட்ட இந்த மாதிரி இதுதா இருக்கு அ இந்த புக்கல மறந்துட்டு போய்ர கூடாது ஐயோ இவங்க திட்டுவாங்க அப்டின்னு பயங்கர இதா இருக்கோ பரவாயில்ல அப்டின்னு நெனைச்சேன் நா கூட நா சொல்லியிருக்கே. அ மீட்டிங்ல எல்லா போக்குள்ள இல்ல இல்ல மேம் உங்க உமாட்ட கொஞ்சோ இது இருக்கு அதனால கரெக்டா பண்ற அப்டின்னு
அந்த பயமு சொ பாப்பு சொல்லு ஊண் ஹன்ரெட் டிங் வந்து ஒழுங்கா எழுதுல அப்டின்னா மேம புக்க தூக்கி போட்டுருவாங்க இல்ன்னா கிழிச்சிருவாங்க
ஆ
மறுபடியு எழுத சொல்லுவாங்க அதனால நானு பண்ணிருவேன்னு பண்ணுவாங்க
இல்ல ஜென்ரலா ஸ்டடீஸ்ன்னனு இல்லாம ஜென்ரல் டிசிப்ளின்லேயே அவங்களுக்கு கொஞ்சோ போன வருஷோ பயோ இருந்தது ஆ இப்போ நெல் கட் பண்ணிட்டு போறதாகட்டும் எல்லாமே மண்டேயானா மேம் செக் பண்ணுவாங்க முன்னாடி நிக்க வெச்சிருவாங்க அப்டிங்கறதுக்கு இப்பெ எல்லா அதை கண்டுக்கற மாரி எனக்கு தெரியல அது இவ இவங்களும் கண்டுக்க முடியுமம அவங்க கேக்குறத இல்ல போலா அங்க கரெக்டா
மே இல்லங்க டைம் டேபிள்க இது குடுத்தாங்கன்னா பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல
அத அத அதான் அதனால அவங்க எதுவும் இது பண்ணாதனால நாம பாத்துட்டு அப்டியே போச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து
சொல்லிதான் ஆகணு ஆமா
இல்ன்னா அப்றோ வீணா போயிரு ஒரு அப்படியே அதுங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா ஒண்ணுமே ஆராது ப்ராகரஸே இருக்காது
நீ நீங்களே இப்டி சொன்ன நாங்
ஆ அப்டி எல்லாம் இல்ல இல்ல அதுங்க அப்படிய இ ஃப்ரீயா மாறிருங்க அந்த அப்றோ கடசி ஆ ஆமா என்ன தான் நம்ம சொன்னாலும் அதான்
ஒத்து சொல்ல மாட்டாங்கங்கற தாட் அவங்களுக்கு வந்துரு
ஆம்மாமா கண்டிப்பா அதனால நம்ம கொஞ்ச நாள் பாத்துட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு இது குடுத்துதா ஆவ்ணு
ப்ரஷர் போட்டம்னா தா அவங்க கேப்பாங்க
ஏன்னா பேரண்ஸ் சைட்ல இருந்தே சொல்றாங்கங்கு போது அவங்க வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து அவங்க அடிச்சா திட்னா நம்ம கேட்டாதா அவங்க இது பண்ணுவாங்க இவங்க நம்ம சைடல இருந்தே நம் சொல்றோ நீங்க கொஞ்ச சிட்டா இருங்கன் சொன்னா கண்டிப்பா இது பண்ணுவாங்கன் நனைக்கறறே பாக்லா அடுத்த மீட்டிங்ல ஏதாச்சி அதுக்குள்ள என்னாது நடக்குதான் பாக்கலா இல்லன்னா நம்ளே சொல்ல வேண்டி தா
ஓகேங்கா செரிங்கா
சேரி பாருங்க
சேரி்ங்கா நம் பாப்பே மறுபடியு பேஸ்லா ஓகேங்கா பாய்